ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க
நா நல்லா இருக்கே தோழி நா சும்மாதா தோழி அந்த கொஞ்ச வேல இருக்கு வீட்ல துணி மடிக்கிற வேல இருக்கு மடிச்சுட்டு ஓகே அது மடிச்சு முடிச்சு அப்புற அவ்ளோதா நெக்ஸ்ட் தம்பி வந்துருவா வேன்ல
ஆமா டைம் ஆய்ச்சு
கூட்டிட்டு வர்துக்கு கரெக்டா இருக்கு நீங்க
நானு இப்பதா மிஷின்ல துணி போட்ட அத எடுத்துன்ன காய போடல இங்க மழ வந்துடுது செரி இப்பதா மழ முடிஞ்சது ச காத்தா காத்துல என்ன அப்டியே ஆறிரும் அப்டின்டு
சேரி சேரிங்க இங்க எங்க இந்த லைன்லயுமே நாங்க இருக்கிற ஏரியா செடுலயு காலில இருந்தே கொஞ்ச வானம் வந்து எப்டின்னா கொஞ்ச லைட்டா கருக்கலா ஒரு மாரி இருக்கு மழையு இல்ல வெயிலு இல்ல
மழ வந்தது காலையில இருந்தே புல்ல மழ இப்பதா மழில மேக மேகம் மட்டுமே போயிடுச்சு செரி துணி போட்டு இருந்தே அத எடுத்து காய போடலா காத்துலயாவது ஆஹ அஹ நீட்டு
பரவாயிலங்க இங்க வந்து உங்களுக்கு வந்து ப்பின்னா வெப்பம் இல்லாம கொஞ்ச நல்லா தூங்கலா இன்னிக்கு நைட்டு
ஆஹ் ஆமாமா படம் ஓடிட்டு இருக்கு அது பூமி கண்டு அது கொஞ்ச பேயி மாதிரி இல்ல அது சின்ன பொண்ணு அவ கூட்டியே இருக் என்னமோ
ம் ஆனா அதுல வந்து என்ன விச ன்னா மரத் த்த அழிக்றதுனால தானே அந்த பொண்ணு வந்து பெயா வருது
ஆஹ் அதுதான் அந்தக்கத அது சும்மா காட்டம் போது அதுக்கு நான் வெளியா இருந்த அது கத்திட்டு இருக்க உள்ள வந்து என் கூட உக்காரு
ஓ படம் பார்க்க வாங்க அப்டின்னா
நா பேற படம் வந்த அமைதியாக்கனு பாத்துட்டு இருப்பே அது பேய் மாதிரி வர்றதுனால கூப்ட்டு இருக்கா
ஓ பயமாங்க
ஓ எங்க எங்க வீட்டு பையன்ல்லா வந்து நைட் பத்து மணி ஆனாலு தனியா படத்து கூட பேய் படம் பாக்குதுங்க அவ பயப்படவே மாட்டேிக்கிறான் அவன் பேய்ப்பட வச்சுக்க அவன் ஏதாவது வெளியே விளையாந்துட்டு இருப்பான் தம்பி பேய்ப்பட போட்டாங்க வா அப்டினா போதும் இயந்திருவ வேகமா விளையாடுறதல்ல அப்பறோ அப்டின்ட்டு வந்து அப்டியே படுத்துக்கிட்டு படம் பாக்குறது
ம் அது என்ன உள்ள வரலன்னு தீட்டிட்டு இருந்தா உம் அவ்ளவு பயமா இருக்கிறவோ மாத்துடி சொன்னப் அதுவு மாத்த மாட்டேடுறா
அதுதான் பாருங்க பய இருக் கே ஆ நாங்க அந்த படோ பாப்போ
ஆ நா வெளிய எனக்கு நேரா தா டிவி இருக்கு வெளிய உக்காண்டருக்கே இருக்கு இங்கதா இருக்கேன்றே இல்ல நீ கூட வந்து உக்காரு அ ஆஹ்
ஆ இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க நானுமே சின்ன பிள்ளையா இருக் உங்ளுது அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பட வந்துச்சுல்ல அருந்ததி நா ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தப்பதா அந்த பட வந்துச்சு நெனைக்கிற ஏதோ ஸ்கூல் போயிட்டு இருந்த அப்ப அந்த பட வந்துச்சு அப்ப வெப்பா ஆ அப்பலா ரொம்ப பய எனக்கு அதுவு அந்த அவ அந்த பேய் வந்து பொம்மாயின் சொல்றதெல்லா அப்போ ஜ அப்பல்லா என்ன பண்ட்டனா வீட்ல இருந்து வெளிய போறதுக்குள பயப்படுவே என்னக் கூட வாங்க அட வெளிய பாத்தூம் எங்கயாது போனுன்னா வெளியே போனுல்ல எப்டின்னா ரூமு ரூம விட்டு நம்ம வெளிய போனுல்ல அதுக்கு எங்க அம்மாவ கூப்பிடுவே அம்மா வாமா கூட வந்து நீ நில்லுமா இங்க வந்து நில்லு நா போயிட்டு வந்தர்றே ஆமா அவ்ளோ பயப்படுவே ஆனா உக்காந் பாக்கறது
அது பாக்கவேனான்னு சொல்லுன் சொன்னா மின்னிய மாத்த சொன்னா மாத்த மாட்டேட்டா சரி அது என்னதா ஆவுதுன்னு அ அது ஒன்னு அவ்வளவு பயமா ஃபஸ்ட்டு பாக்குறவங்களுக் பயமா தெரியுது நெக்ஸ்ட் டைம் பாக்கும்போது அது பயம் போயிருது
பயம் போயிருது ஆ
ம்
என்னமோ இல்லைங்க சாப்பல்ல
தயிறேதா சாப்பினுங்றிங்ளா
உப்மா தா சாப்ட்டே அதுக்கப்பறோ சாப்பில்ல
ம்
அவ்வளதா அப்போ அப்டியே கொஞ்சோ ரெஸ்ட் விட்டுட்டே கொஞ்ச வயித்துக்கு சாப்பட முடில இப்பல்லா வந்து டைம்ல சாப்பட முடில போல ஒரு மாரி வயிறு ல்லா எரியிற மாரி இருக் கு தண்ணிதா நெறையா குடிச்சுட்டு குடிச்சுட்டு உக்காந்துருக்கே
ம்
ம் அம்மாதா சொன்னாங்க தண்ணி நெறைய குடி சத் அதன தண்ணி ஏதோ நீரா நீரே இல்லாம போய்ரு தண்ணி நறைய குடிக்கணு அப்டின்னாங்க அதனால தண்ணிய மட்டு குடிச்சுக்கிட்டு தா சாப்ட்டா வயிறுல்லா எரியுது
ம்
சேரி ஓகே ந சவுண்டு கேக் கெது
ம்
நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் நா சாப் அ
வீட்ல எல்லாரு சாப்ட்டாச்சா
அ அ பெரியவ வெளிய கெளம்பிட்டா சென்னைக்கு சின்னவ இங்தாருக்கா வீட்ல அவுரு வந்து சாப்ட்டு கெலம்பிட்டாரு ம் அ இப்பௌ மாம்பழ சீசனுன்னு
என்னங்க
மாம்பழோ சீசன்ல மாம்பழம் அதிகமா சாப்ட்டீங்களா சூடாயிடுச்சா என்னவோ வய்ரு
ம் இல்ல நேத்தா இது சாப்ட்டே ஆட்டுக்கறி சாப்ட்டே
ஆ இல்ல அது இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்ட்ருந்தா கூட அந்த மாதிரியாகு
ஓ இல்ல ஏ அம்மா வந்து எப்டின்னா சிக்கனு ம ட்டு கறியு ரெண்டு சாப்ட்டே இதுவு ஹுட் ட்டு அதுவு கிட்டுல்ல எ அதனால்லா நல்லா இதாயடுச்சு சேராம் போச்சு எனக்கு
உஹம்
என்ன பண்றது இன்னு இங்க யா நானே உடம்பு முடியாம இருக்கே நெக்ஸ்ட் இன்னொரு என்னோட பைய ஒருத்த வர போறா ஸ்கூல் முடிய போகது நா அவங்கிட்ட வேற நாலு கத்து கத்தணு அத நனச்சா தா எனக்கு ரொம்ப பயம் மரு க்குது யூ கத்தனுமே
ஆஹ் இப்பக்குற பசங்க உம் கொழந்தைய பாத்துக்கறனாலே கஷ்டப்படுறாங்க வீட்டு வேல செய்யுனுனாலே கஷ்டப்படுறாங்க உம்
ஆனா அதுவே அந்த காலத்துல பாருங்களே ஒரு வீட்டுல பத்து பேரு எட் ஏழு பேரு எங்க பாட்டிக்குள்ள ஏழு பேரா ஏழு கொழந்தைங்களா சொல்லுவாங்க நா ஏழு பிள்ளைய பெத்து வளத்துனே நீ ஒரு பிள்ள பெத்து வளத்துறதுக்கு உனக்கு என்ன பின்பாங்க நா சொல்லுவே எங்க வீட்டுல நீங்க ஏழு பிள்ளைய பெத்து வளத்துனீங்க அந்த ஏழு பிள்ள என்னன்ன வேல பண்ணுச்சு அ
அ ஏங்க பாட்டிக் கு ஏழு பேர் அஞ்சு பொண்ணு ரெண்டு பைய
ஓ இங்க வந்து அப்டியே ஆப்போசிட்டு ரெண்டு பொண்ணு அஞ்சு பசங்க உம் ஆனா எல்லா எறந்துட்டாங்க ஒன் பை ஒன்ன எறந்துட்டாங்க இப்ப மூணு பேர்தா இருக்காங்க ரெண்டு பொண்ணு எங்க அப்பா கடைசி அவரு தா இருக்காரு எல்லாமே எறந்துட்டாங்க
எங்க பாட்டிக்கு பாட்டி தாத்தா மட்டுதா எறந்தாங்க உம் பெரியம்மா எறந்துட்டாங்க மிதி பேருலா இருக்காங்க உஹ் உம் எங்க பாட்டிக்கு வந்து கொல்லு பேத்தி கல்யாணத்தேவே பாத்தாங்க உஹ்ம் அ அப்ப எல்லா நல்லச் டென்தா சாப்பிடுவாங்க அனால நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க அ எத் எத்தன பேர பேர பசங்களும் அவங்களோட பசங்க பொறந்த கொழந்த எல்லா கூட பாத்துட்டாங்க உஹ்ம்
எங்க தாத்தா ஒருத்தர் இந்தாரு இங்க சொந்தக்காரங்கே அ எங்க தாத்தாவுக்கு அண்ணே பெரிய தாத்தா அவுரு என்னன்னா அவுங்க பேத்திக்கு அ கொழந்த பொறந்து அந்த கொழந்தையே இன்னொரு கொழந்த வந்துச்சு எப்டீனா பேரனா பேத்துக்கி பேரே அது வரிக்கு பாத்துட்டாங்க ஆனா அவு எறந்தப் ம் இப்ப இப்பதா ரீசெண்டா எறந்தாங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷோ இருக்கு இருந்தாங்க அவுங் எறந்தப்ப அவுங்க வாயில பல்லு எல்லா அப்படியே இருந்துச்சுங்க பல்லே கொட்டல ஆனா தேஞ்ச மாரி இந்துச்சு ச்ச் னா இவுரு பல்லு ஒரே மாரி இந்தா எப்டி இருக்கு ச்ச் ஓரளவுக்கு தேஞ்சு போய் அந்த மாரி அந்த மாரி இருக்கு ஆனா பட்டாணி ல்லா சாப் போறாங்கங்க
உம்
குடுத்தா நம்மலா என்ன பண்ணுவோ கறி மட்டு சாப்பிட்டு எலும்பு வொப்போ அவுரு அந்த எலும்பு கூட விட மாட் நல்லா கடிச்சு
ம் ம்
அவ்வுளோ இது அவுரு
ஆனா எறந்துட்டாங்க இப்பதா அவங்க தா கடைசி எங்க தட்டு எங்க தாத்தா செட்லா அவுர் தா எறந்துட்டாங்க மீதிலா பொண்ணுங்கதா இருக் காங்க பசங்க எல்லாருமே செத்துட்டாங்க எறந்துட்டாங்க உம் இங்கிட்டு வந்து நெறைய பேரு எறந்துறாங்க சொல்ல போனா பசங்க பசங்க அதிகமா செத்துறாங்க ஏன்னு தெரில ஏன்னா எங்க தாத்தா பசங்களு எறந்தட் தாங்க எங்க அப்பா பெறந்தப்ப அப்பா பெறந்து ஏதோ மூணு மாச கெழந்தப்பவே எங்க தாத்தா த்தா எரந்துட்டாரா அப்புறம் இது மாரி அவங்க சொந்தக்காரங்க இது மாரில்லா அண்ணன் கூட பெறந்தவங்க அண்ணன் தம்பி இவங்கல்லா இருந்த அப்புறம் தாத்தா தா இருந்தாரு கடைசியா அவங்கள எரந்துட்டாங்க பொண்ணுங்க மட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ பொண்ணு பசங்க வந்து அந்த குர பிரசவத்துல பெற போறாங்க அதனால தா சீக்கிரம் எந்த ங்களோ பொண்ணுங்கன்னா பத்து மாசம் முழுசா போய் வயித்துல இருந்து
நீ எவ்ளோ யோசிக்கிறீங்க அப்டியெல்லா ஒன்னு இல்ல அப்படியெல்லா இல்ல அப்பிடி பாத்தா நெறைய ஜென்சு சீக்கிரோல்லா எரந்திறணு
உம் இல்ல ஆனா எல்லாமே வந்து இயற்கையான முறையில தானே இருந்தாங்க எதுவுமே வந்து அந்த மாரி ல்லியே எப்டின்னா ஒடம்பு செரியில்லாம ஆக்சி அந்த மாரி இல்லியே இயற்கையா நல்லா இருந்தவங்க தான திடீர் திடீர்னு செய் எறக்குறாங்க அதனால நா அப்டி யோசிச்ச ஒருவேள இருக்குமோ
உம் ஹ என்ன சொல்லுவாங்க எது வேல இல்லன்னா உட்காந்து எவ்ளோ யோசிக்குவாங்கன்ற மாதிரி
ங்க நானு அப்டிதாங்க பண்ணுவே வேல இல்லின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண அது நாலா வீட்டல்லா நாலு டைம் மா த்துவங்க
ம்
ஒரு சைடு கட்டில இருந்தா இந்த சைடு மாத்தி போடலா பீரோவ எங்கட்டு தள்ளிய வைக்கலா சேர எங்கிட்டு போடலா அந்த மாரி பீராப்பு வேல இல்லின்னா பீரோ குள்ளலயிருக்குற பொருளல்லா எடுத்து கீழ போட்டு மறுபடியும் மடிச்சு வைக்கிறது
சரி நன்றி சொல்லி டைமிங் முடிஞ்சிச்சா அடுத்தது
ம்